ஹலோ
ஹலோ கேக்குதா
நா பேசு நீங்க பேசுறது கேக்குது நா பேசுறது கேக்குதா இல்லையா
இல் இப்ப கேக்குது அப்பமே கேக்கவே இல்ல
உம்
என்ன பண்ற சா
நா பேஸ்னா யாரும் கேக் கூடாது சூனியம் வச்டாங்க போல பண்ணே கேக்கல
ஆமா இத்தனைக்கு நா வெளிலதா நிக்கிற சிக்னல் பிரச்சனையா இருக்கோ வீட்டுக்குள்ள சொல்ட்டு வெளில தா வந்தே
சேரி தெர்
என்ன பண்ற சாப்டியா என்ன‌ சா
ம் சாப்டாச் டு சாம்பார் வச்சு பீட்ரூட் மசாலா அங்க என்ன
சேம் இதேதா இங்கயு முள்ளங்கி சாம்பாரு பீட்ரூட்டு மசாலா ம் அதேதா சேத்து சாப்ட்டோ காலைல இங்க சித்தி வீட்ல தண்ணி தொட்டிய போட்டு குளிச்சிச்சி அம்மா
ம் சேரி சேரி
அங்கதா இருக்கா சித்தி வீட்லதா இருக்கா
சேர் சேரி விளா தலுகல
நேத்து வந்துச்சு அ அம்மயி வந்துச்சு அத்த வந்தாக அவளுக ரெண்டு பேரு வந்துருந்தாலுக சும்மா பேசிட்ருந்தோ சீட்டு வெளாண்டுட்டே இருந்தோ பொய்சிய ஐஸ் மட்டு இங்க தங்கிட்டாலெச்சிரு த்ததுனால
ஆ லட்சுமி இங்கதா இருக் கா
இங்கதே இருக்கு அது இந்த காலேஜ் சேர்ற வரைக்கு இங்க இருக்கணு சொல்லிட்டு பதினஞ்சு நாளைக்கு இங்கதா வந்து இருக்கு
எந்த காலேஜ்ல சேறப்போது இங்க சேரப் தா இல்ல ஊர்ல உள்ள காலேஜ்லயா ம்
அவங்க ஊர்லதே க காலேஜ் சேர போது இங்கயல்லா சேர்ல அது வரைக்கு அந்த லீவு வரைக் அப்றோ காலேஜ் போய்ட்டா வர முடியாதுன்னு வந்துருக்கு
அப்பற சேரி சே இவ என்னதா பண் றானே தெரியல எதுக் குப்போ வந்தாக எதுக்கு போறாக சண்ட இருக் இங்கே இருக் க வேண்டியதான இந்த அழகப்பாலே சேத்து உட்ரலா
அதா அது என்னமோ இப்ப வித்தியாசமா பண்ணுது நம்ம யாரு கேக்குது அ போயி அப்போ வந்தா வர வேணானா சொல் சொல்ல முடியு கேக்குது சித்தி
அ இது ரஞ்சிதா பத்தி தெரியுமா உனக்
அதா யாரோ ஒருத்தன கல்யாண பண்ணிக்கிச்சாம்ல
உம் அறுவது வயசா அறுவது வயசா அது வாட்டுகுதா இருக்கு என்ன கவல உம் அது எப்பவு போலதா இருக்கு அதல ஒரு துளி கூட இல்ல அது இங்க வந்திருந்தாலுமே அது அது வந்திருந்தாலுமே இது இது இது இப்படி இருக்கிற பாத்துட்டு திரும்பி போயிருக்கூ இப்டி ஒரு எண்ணோ இருந்துச்சுனா அதுல்லா இருக் ட்ருவிங்களா யோசிச்சு பாரு
அதா அதா அது அது போயிட்டு ஏ அறுவது அறுவது வயசு
அதுதன எனக்குமே ஒண்ணும் புரிய ல இங்க வராம இருக்கு சேரி சொல்லலா இங்க வர்லனா சேரி அது அது இஷ்டனு நம்ம
இல்ல அது வயசுலே உள்ள மாப்பிள்ளையை பாத்து கல்யாணம் பண்ண வச்சு க்லாம்
உம் அடா ஒரு நாப்பது நாப்பத்துஅஞ்சு வயசா இருந்தா கூட பரவால்லன்னு சொல்லலால இது அறுவது வயசா என்னதா சொத்து இருக்குன்னு சொன்னாலு அதுக்காண்டி இப்படியா இது எப்படி ஒத்துகிசின்னே எனக்கு தெரியவே இல்ல எப்படி ஒத்துகிச்னே எனக்கே தெரியல்ல அது என்னன்ன பேச்சு பேசினு சி
உம் என்னனு தெர்ல சீக்கிரம மண்டய போ ட்ருவாரு சொத்து ஃபுல்லா வீடு ஃபுல்லா நமக் க்குதே அப்டி நெனச்சிச்சோ அப்படியாதா இருக்கு சினிமா பட மாதிரியில இரு க்கு
ஐயோ ஐயோ
இன்னும் ஒரு ஒரு இன்ன ஒரு பத்து வருஷம் தானே மண்டைய போட்டுருவாரு அஹ் அப்புறம் சொத்து வீடு வாச எல்லா நமக்குதா நம்மள்கு
இல்ல நம்ம வீட்டுகளே இந்த மாரி யாருமே பண்ணுனது கெடையாது இது அத எப்படிதான் அப்படி பண்ணுதுன்னே தெரியல தா காலம் போற போகுக்கு இதுகல்லாம் இப்டி இருக்குதுங்க
இப்ப எல்ல காசு பணம்தான் ஆஹ் இதுவா இதுவா இருக்குன்ட்டு அப்படி போயிடுச்சு
உம் அவக வீட்லயு கட நல்லா இருக்கு நேத்து கூட ஒருத்த வந்து கத்திட்டு கிடந்தாரு காசு துட்டு கொடுக்கணும் சொல்லி கதவு கூட தட்கீறுந்தார் து நெறயெ கட வாங்கி நெறைய இருக் க்குதுக்க போல
உம் உ அதான் இத வச்சு வாழ்ந்தரலன்னு பா காசு தா ஏது இல்ல
அ அ அதான் எல்லாரும் சொல்றா காசுக்காக பொண்ணு வித்துட்டாங்கன்னு சொல் இருக்கா அது வந்து அவருக்கு ஒரே மானக்கேடா இருக்க இப்ப நீ பண்ணது அதானே
மானக்கேட இருக்குன்னா பண்ணது அதுதானே நீங்க அப்படி பண்ணதுனால தானே ஊர்ல உலவம் பேசுது
அது இல்ல அவரு சொல்றாறல்லட் ட்டே எனக் மானக் கேட இருக்கேன் நீ என்ன இப்டிலா பேசுற ன்டாங்க எல்லாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீ பண்ண வேலைக்கு இல்ல பண்ண வேலைக்கு நல்லா பண்ணிருக்கப்பா அப்படின்னு நல்ல
பாராட்டவா செய்வாக நல்ல எடத்துலல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்து பழனி நா பொண்ணு நல்லா இருக்குன்னு வாழனு நல்ல மனுசினா நீ அந்த மாரி இல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கணு
அதே அதுக்கு உடம்பும் சரியில்ல இப் இப்படி ஆளாதான் பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க போல சின்ன பையனலாம் பாத்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு இப்படி பண்ணி வெச்சி கை
வாழ முடியாது அதுக்கு வந்து உ இந்த மா டி இருந்தாதா வந்து கேக்க மாட்டேன் அப்படின்னு
உஹ்ம் உம் சும்மா ஒரு வயசு நேர பாத்துக்கறதுக்கு வீட்டுல போயிருக்குற மாதிரி தானே இது
ஆஹ் ஆமா இருந்தாலு ரஞ்சிதா வந்து எப்படி ஒத்துக்குச்சு அப்படினா எனக்கு ஒண்ணுமே
ஆஹ் அதே அது என்ன பேச்சு பேசுன்ச்சு தெரிமா எங்கிட்டலா அவ்வளோ தூர சொல்லுச்சு நீங்க எனக் க்காக நல்லது பண்றீங்க எனக்காக பேசிருக்கிய உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் நீங்களும் உங்க வீட்டுக்கு போரிய நானும் அங்க போ போறேன் யாரு ஃபர்ஸ்ட்டு மாசமா இருக்கான்னு பார்ப்போம்
உம் மூதேவி இப்டியெல்லா பேசி
ஹம் அப்பெல்லா சொன்னா நம்ளுக்கு எ ப்டி இருக்கும் அதனால தாங் நா இங்க வந்து சிரிச்சிட்டு எல்லா பேசு பின்னே
ஆஹ்
இப்பில்லாப் பேசி புட்டு ஆஹ் உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க சீக்கிரமா மாசமா அடஞ்சிடுவிய நானு மாசம் நானு மாசம்மா இருந்தாலு இருந்துடுவே ஆஹ யாரு ஃபஸ்ட்டுன் பாப்பாப் ஏதாவ்து சொன்னுச்சு உண்மலியே சொன்னச்சு என்கிட்ட
இருக்கு அண்ணனோட வாழணும்னு சொன்னுச்சா
உம் ஊர்ல எல்லாரும் ஆஹ் எனைய கேவலமா பேசுறாக நா அப்டியே அத வாழ்ந்து நா அவ் புள்ளைய பெத்து காட்டணு அததா என் மனசுல நா வைரக்கியமா நெனச்சிட் இருக்கே எல்லாரும் என்னய கேவலமா பேசுறாக அதே ஏ இல்லல லவ் பண்ணி கல்யாண பண்ணி இப்டி இருக்கேன்னு என்னை எல்லாரு கேவலமா பேசுறஹா இதுக்காஹவாது நா வாழ்ந்து காட்டணும்னு இருக்கே நா வேலைக்கு போன எடத்துல என்னய கேவலமா பேசுனாஹ நா வந்து அனுப் என்னய கேவலமா நா அதனாலயாது நா நல்லபடியா வாழ்ந்துக்க ட்டணு அப்டின் சொன்னுச்சு அப்ப அதெல்லா உ உண்மதனாங்குற மா
அது வேற யா ரையது கல்யாண பண்ணி வாழ்ந்து காட்டணுனு நெனச்சிருக்ளாலா அவ்வ அண்ணண கெடையாது
ஈலே இல்ல இல்ல இல்ல இல்ல
முடி சொல்லிர்ச்சு
அத அத வேணா சொல்லு சேரி அப்புடியே இருந்தாலு இப்ப போயி இவுகதான அந்த புள்ளய வ திகுறர்ரது
அதானே அதுவூ ரைட்டு தா அறுவது வயசு கிழவே கிட் எங்க என்னத்த பிள்ளைக எதுதித்து போதுன் தெரியல
மே இன்னைக்கு இத நா சொல்ல நெனச்சுக்கிட்டே இருந்தே ரொம்ப நாளா சொல்லனு சொல்லனு நெனச்சிட்டு இருந்தே அது ஆ ஃபோன் நம்பர்லா எடுக்கவே மாட்டேங்கித் வேர் கால் பண்ணாலு வந்து நாட் ரீச்சபில் ன்னா மொபைல் டபுள் டிக்கோட இருக்கு வாட்ஸ்அப் இப்ப ஏதுவு எடுக்கிறதில்ல
ஆ ஒம் மெசேஜ் பாக்கலையா
ம்ஹூ எத்து பேசுங்க மூஞ்சில எப்பிடி முழிக்கீங்க
அத்தான அது இந்த மார்லா உழைக்க முடியாது பண்ண முடியாதுன் தெரிஞ்சுமே எப்டி இந்த மாரி தப்புல்லா பண்ணுத்துக
அதா அது நம்மலா ஒரு ஆளா அதுகளுக்கு நம்மோ பேசுலன்னா என்ன நம்ம கிட்ட பேசுலன்னா அதுகளுக் என்ன குடியா முழிகிற போது அதனால
உம்
உம் நம்மளா ஒர் ஆளாண்றாங்க
கெடக்கு ம்
அத்த அத சொல்லு அதுக்கு அவுக அம்மா அப்பாவே ஒடந்தையா ர்ரு தி எனைக்கே ஆச்ரியமா இருக்கு
கரக்ட்டா சொல்லு குடுத்து பண்ணி செய்யணு அவ் அம்
அதே அதுக இந்தா தென்னுக்கு தென்னுக்குனு நல்லா சிரிச்சுகிட்டு வீதில அதோடா அது எப் போகும்பொழுதே திரியிது அவ்க அம்மாலா
ஆஹ் ஆஹ் அப்ப ரஞ்சிதா மட் டு எங்க போய்ருக்கு இப்ப
அது மட்டு்தா இல்ல அவ்க அக்காலா இருக்குது
அ அதுவு அதா வீ டு எங்க அந்த கெழவ வீடு
அதலா தெரியிலயேல யார்ட்ட விசாரிக்ரதுனே தெரிலையே அவ்க அண்ணங்கெட்ட கேட்டா அவ தெரியலேங்குறானா அண்ண சொன்னுச்சு அவ்க அண்ணங்கிட்ட கேட்டா எனக்கு இத பத்தியே தெரியாது ஒரு வார ஆச்சு நா இங்க போகவே இல்ல இன்னு உம் ஹிம் ம் வருஜா
அதானே ன்ன நடக்குனே தெர்ல சீனு சீனு விட்டு அந்த காளி காளி பயல்ட்ட கேக்க சொல்லு காளிராஜ்ட்ட
அதா
அவைங்கெலா ஃப்ரெண்டு தானே கார் த்தி அவைங்கெலா ஃப்ரெண்ட்ஸு
ஆஹ் உம்
உம்
இத என்ன நம்ம தெரிஞ்சு இனி என்ன பண்ண போறோ சொல்லு எது மாத்த போறமா அதுலருந்து அப்டியே விட்டுட்டே நாள பின்ன எதாவ்து நியூஸ் வந்துரு வராம போறதில்ல ஆட்டம் எதாவ்து எதா யாராவ்து எதா சொல்லுவாங்க அப்ப தெரிஞ்சுக்கோ
உம் உம் உம் சேரி
நாந்தா இன்னக்கி இன்னு இப்ப மாமாட்டலா பேசவே இல்ல அஹ் இன்னு எ மாமியாவு பேசல இல்ல பண்ணல இன்னக்கிதே பெரிய மாமா காசு குட் த்துள்ளதுமே காட்றேன்னு சொல்லிக்கிட்ருந்தாக அ தினம் போல ஃபோன் பண்ணி இரு காசு சொன்னாரு போ என்னன் கேட்டுட்டு வா
ஆஹ் இது அவ பெரிய மாமா பேசுனதுக்கு இங்க எல்லா என்ன சொன்னுச்சு
யாரு
மா சித்தியெல்லா
யாரு எதுவு சொல்லல
இவங்க இப்படிதா பேசுவாய்ங்க அப்டின்னு தெரிஞ்சு போச்சி எல்லாரு
அதே, அப்பா அதா சொன்னுச்சு இப்படிதா பேசுவாய்ங்கப்பா அவிங்க காசு வேணுனா நம்ம போட்டு செலவு பண்ணனுமான்னு வேணா கேளு அப்டினு சொன்னுச்சு
ம்
ஆனா மா திட்டுனோ, நீங்க என்னதா பண்ணுவிய செலவு பண்ணீங்க அப்டின்னு சொல்லி திட்டுவாங்க சேரி இருந்த, நா கூப்புட்றே உன்ன அ
ஆஹ் சரி பை பை